தோழா
ஹலோ கேக்குதுங்ளா நா பேசுறது
ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க தெளிவா
ம் நல்லா இருக்கீங்களா சாப்ட்டாச்சா
இல்லிங்க இனிமேதாங்க சாப்டனு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இனிமே தாங்க இனிமே தாங்க
நீங்க சமப்பீங்களா
ஆ இங்க நா முன்னாடி வந்து சமச்சதே கெடையாதுங்க சுடுதண்ணி கூட வெச்சது கெடையாது அப்புறோ காலேஜு படிக்கிறப்ப வரைக்குமே ஹாஸ்டலு அங்க சாப்ட்டே அப்புற வீட்டுக்கு போனா வீட்ல சாப்புடுவே அப்புடியே பழகிடனா இப்ப ஒர்க் வந்தகப்பறந்தா வந்து ஸ்டாட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ்கு மேல வந்து வெளியே கடையில சாப்ட்டோ ஃபஸ்ட்டு தெரியல போக போக பாத்தீங்கனா அப்டியே ரொம் ரொம்ப ஒரு மாரி செட்டகல ஒரே டேஸ்ட்டு ஒரே சாப்பாடு சாப்டுற மாரி இருக்கு அதெல்லாம் செலவும் நெறைய வயிரலா சரியிலாத பொது நெறைய பிரச் சென்னைல வந்துச்சு அப்பறம் பாத்தோ என்னன்னாலும் பரவாயில்ல சமப்போம் அப்டின்னு சொல்லி கேச சிலிண்டர் ரெடி பண்ணி நானும் என் நானும் ஃப்ரெண்டு ஒரு பையனும் தங்கியிருக்கோம் கூட
ம்
ரெடி பண்ணி சமைக்க ஆரம்பிச்சங்க சமைக்க ஆரம்பிச்ச அப்பறந்தா தெரியுது ஹவுஸ் ஓய்ஃபு வீட்ல அம்மா அப்பாலா எப்படிதா சமை ஃப்பாய்ங்க கஷ்டன்டா பாவோ உண்மையிலயேங்க எனக்கு சமைக்க ஆரம்பச்சதுக்கப்புறமா எங்க விட்ல முன்னாடிலா கொற சொல்வே சாப்பாட்லா நா போய் உக்காந்தொன்னே ஏம்மா சாப்பாடுன் சொன்னா சாப்பாட போட்டு எங்க அம்மா தட்டு குழம்பு மொதக்கொண்டு தண்ணி மொதக்கொண்டு எ பக்கத்ல வந்து வெ ச்சுட்டு போயிருவாங்க நா சாப்ட்டுட்டு தட்ட கூட எடுத்து வைக்க மாட்டே அப்டியே கழுவிட்டு அங்க க்குள்ளே வச்சுட்டு போய்டுவ அதுல க கொற வேற எதாவ் நல்லா இலைன்னா அது நல்லால்ல இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்குன்னு நாங்க அத்தனைக்கு மூணு வேளைக்கு சமைக்க மாட்டோ காலைல மேக்சிமம் சமைக்க மாட்டோ மதியத்துக்கு பாத்தீங்க னா நைட் வரைக்கு சேத்து சமைச்சிருவோ ரெண்டு பேருக்கு சமைக்கிறக்கு எங்களுக் ரெகுலரா ரெண்டு நாள் மூணு நாள் சமைக்கும் போது ஒரு நாள் ரெஸ்ட் வுட்ரலான்டா கடுப்பா இருக்கு எதாவ் ஒன்னு கம்மியாயிருது கரெக்டா போட முடியல ஆனா வீட்ல எத்தன பேர்ருக்காங்களோ அத்தன பேர்க்கு மூணு வேளைக்கு சமைக்கணு அவங்க வேலைக்கு போற டைத்துக்குள்ள சமைக்கணு அதுல எல்லாமே கரெக் ட்டா இருக்கணு ஒன்னு கூட கொறைய கூடாது கொ சாப்ட்டதுக்கு அப்றோ அவங்கவ்ங்க எல்லாரு சாப்ட்டு போன பாத்தரத்த கழுவி வைக்கணு எல்லா இதுலா இந்த ஒ ரே ஆளா எல்லாத்தையு மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு டீ போட்டு குடுக்குறது இதெல்லா நெனைச்சு பாக்கும்போது எனக்குலா ஐயோ அப்பா சாமி எப்புறா பண்றாங்கே வருஷம் ஃபுல்லா ரண்டு நாள் மூண் நாளைக்கே நமளுக்கு இவ்ளோ கஷ் ஷ்டமா இருக்கே அப்டின் சொல்ட்டு அதுக்கப்றோ நா சாப்பாடுனா கொறையே சொல்ல மாட்டேங்க எங்க வீட்ல என்ன சாப்பாடுருக்கோ சாப்ட்டுது நானே போய் தட்ட கழுவி வச்சிட்டு வந்துருவ அப்டி ஒரு பழக்கோ வந்துச்சு ஒ ஒ நம்மளா ஒன்னு பண்ணும் போதாங்க தெரியுது அதுலா எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு
ம் ம் பேசாம என்னோட ஹஸ்பண்ட் அப்டித்தா பண்ண சொல்லணு என்னோட ஹஸ்பண்ட் அப்டிதா பண்ண சொல்லணு பேசாம நீங்க வேலை பாருங்க வீட்டு வேலை பாருங்க நா வேலைக்கு போறே அப்டின்னு
இல்ல உண்மைலே கஷ்டங்க நம்ம ஈஸியா சொல்லிடுலா சமைக்கிறாங்கன்னு ஆனா ஒரு வேள ரெண்டு வேள சமைக்கிறப்ப தெரியாது அத ரெண்டு பேருக்கு சமைக்கிறப்பே கஷ்டமா இருக்கு இப வீட்ல பாத்தீங்கன்னா மூணு வேளையு கரெக்டான டைம் சமைச்சு குடுக்கணு நம்மளுக்கு முடியுதோ முடியலயோ சமைச்சு குடுக்கணு அவங்களுக்கு இப்போ ஒன்னு க ஆனா ஒன்னு கம்மியாச்சுன்னா வீட்ல என்ன இது நல்லால்ல அது நல்லால்லனு சொல்லுவோ ஆனா சமச்சா அவங்க பழகிட்டாங்கன் வச்சுங்களே உங்ளுக்கே தெரியு ஆகா இது கொஞ்சொ கஷ்டமா இருக் குடா ரெகுலரா வாரத்துல ஏழு நாளு ஒரு ரெஸ்ட்டே இல்லாம சமைக்கிறாங்கலேடா அது இல்லாம ஒ ஒருத்தவ்ங்களுக் பிடிக்கு ஒருத்தவ்ங்களுக் பிடிக்காது ப்ப வயசானவங்க வந் ந்தா அவங்களுக்கு தனியா அதுக்கு எதா செய்யணு அவங்களுக்கு சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு எதா செய்யணு டீ போட்டு குடுக்கணு இவ்ளோ நே அத ஃபுல்லா திருப்பி உக்காந்து கழுவணு நைட்டு ஒம்போது மணி பத்து மணிக் எல்லாரு சாப்ட்டு தூங்குவாங்கே நம்ம உக்காந்து கழுவிட்டு இல்ல கால்ல வெள்ளனே எந்திருச்சு கழுவணு எவ்ளோ வேலைகள் இருக்கு அதெல்லா நெனைச்சு பாத்தா கஷ்டந்தாங்க
ம்
பண்ண சொல்லுங்க ஒரு ஒரு வாரோ தந்து சமைக்க சொல்லுங்க அதுக்கடுத்து அவரே மாறிடுவா
ம் பாக்லா அதுவு இல்லாம இந்த பேரண்டிங் ரொம்ப கஷ்டொ அந்த கொழந்தைங்களுக்கு
அது பத்தியுமே நம்மளுக் தெரியுங்க எனா சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு
இப்போ உள்ள கொழந்தைங்களுக்குல்லா சாப்பாடு ஊட்றதுக்கே ஒரு மண் நேரோ ஆகுது
அ ஆமா அது ரொம்ப கஷ்டோ இப்ப எங்க அக்காக்கு பைய இருக்கு என்ன பண்றாங்க தெரியுமா இப்போலா ஃபோன குடுத்துறாங்க கைல அப்டியே பழக்கிட்டாங்க எங்க வீட்டுக்கு ஒரு தடவ அக்கா வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப சாப்புடுறப்போ அழு ஒய் ஒ ஃபோன குட்றா அவ சாப்ட்டா சாப்ட்டு எ போன் சார்ஜ் இல்ல போட்டுருக்கே சாப்புட வரைக்கு குடுறான்னுச்சு எதுக்கு ஏ சாப்பாடு குடுத்தாதா சாப்புடுவான்னா அப்டின்ன ஆமாடா சாப்ப ஃபோன் இல்ல சாப்புட மாட்டான்னு அப்டியே அப்டியே பழக்கப்படுத்திட்டாங்க அழகுறா அவெ ஃபோன குடு கைல இருந்து புடுங்குவ அப்டி பண்ணியே அவங்களுக்கு தேவ இப்பதைக்கு சாப்ட்டா போது அப்டின் சொல்லி ஃபோன போட்டு சாப்பிட வெச்சர்றாங்க வேற வழி இல்ல எதாவொன்னு பண்ணிதா ஊட்ட வேண்டியதா இருக்கு இல்லனா ரொம்ப கஷ்ட இப்போ உள்ள பிள்ளைங்ளா சாப்பாடு ஊட்றதே
ஏன்னா ஃபோன் குடுத்தா அவங்க அந்த இதுலே வந்து மும்மரமா இருக்காங்க வாய மட்டு ஆவானு தொறந்துட்டு அப்டியே சாப்ட்றாங்க அதுவு சீக்கரமா சாப்ட்றாங்க
கண்டிப்பா ஃபோன பாக்கும் போது அவ பாத்துக்கிட்டு ஆன் வாய பொளக்கறா அப்ற வாய வெச்சோன அவம்பாட்டுக்கு சாப்டுட்டு இருக்கா அத போல நம்ம சாப்படத கவனிக்கறதில்ல ஃபோன பாத்துக்கிட்டே வேகமா சாப்ட்றாய்ங்க
ம் அது சீக்கிரமு சீக்கிரமு சாப் ட்டு முடிச்சதுனால நேரமு மிச்சமாகுது இல்லன்னா ஃபோன் இல்லாம வெளியில கூட்டு போய் அதை இதையு காமிச்சு ஊட்னோனா ஒரு மண் நேர ஆகுது அதுமே வஞ்சு திட்டி திட்டு திட்டுன்னு திட்னதுக்கு அப்பறந்தா அழுது அதுக்கப்புறமா சாப்படுறாங்க ஒரு சில
அதுதா அதுகளயு சாப்பிட வெக்கிறதுக்குல ரொம்ப கஷ்டமா போயிடு
எ சின்ன பாப்பானா அவளுக்கு இப்பதா இப்பதா ஒரு ஒன்ற வயசு வெச்சுக்கோங்ளே இப்பதா கொஞ்ச விளையாடுற வயசுன்றனால ஆ ஊ அப்டி இப்டின்னு எதாவது சொன்னோனா சாப்ட்டுப்பா அத பு மூத்த பையனுக் பாத்திங்னா மூணு வயசு அவனுக்கு எல்லா வெவரமு ஓரளவுக்கு தெரியு இவ நம்ம ஏமாத்தறா அப்படின்னு தெரியு ஏமாத் தி ஊட்றாணு அவ என்ன ஏமாத்திட்டு போயிருவா
அது செரி ஆமா இப்பலா இப்ப பேரண்டிங்கு கஷ்டந்தாங்க சின்ன பசங்கள பாத்துக்கறது இருக்கே ஓ எங்க வீட்ல எங்க அக்கா பயன உட்டு போனா ரெண்டு நாளைக்கு அப்டியே அவன பாத்துகிட்டே இருக்கனு குறுகுறுனு எங்கிட்டாது ஓடிட்டே இரு க்கா அவன பாத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கு யாராது ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கணு அவன திடீர் திடீர்னு எங்கிட்டாது ஓடிருவா அப்ற எதையா ஒன்ன போட்டு ஒடைச்சிருவா எங்க்கிட்டா போய் எதையாது நோண்டிட்ருப்பா
ம்
சும்மாவே இருக்க மாட்டாய்ங்க ம்
அதுல்லாம பாத்திங்னா யாராச்சி வீட்டுக்கு வந்தா வீடு அப்டித்தா கடக்கு
ச
எ வீட்டுகாரு திட்டிட்டே இருப்பாரு அப்ப நீங்க வந்து கொழந்தைகள கவனிச்சு பாருங்க அப்போதா தெரியு இப்பதா ஒதுக்கிட்டு போய் செரி வா து இது சிங்க்ல வந்து பாத்தர கெடக்குது சொல்ட்டு ரெண்டு பாத்தரத்த கழுவலான்னு போனா மறுபடி ஒதுக்குனதெல்லா வந்துரு கீழ
திருப்பி வந்துரு ஆமா
அந்த பொம்மைையெல்லா செல்ஃப்ல இருந்த பொம்மைையெல்லா கீழ வந்துரு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க
அதுவு இந்த சோஃபா மேல ஏறி அதுல சாகச எல்லா பண்ணி எடுக்கறாய்ங்க மேல எவ்வளவு தூரத்துக்கு வெச்சாலு
ஷ் ஷ் சின்ன பசங்கள சமாளிக்கிறதெல்லா கஷ்டந்தா இப்பலா
ஆமா அதுவு நா என்ன செய்வந்தெரிமா இந்த சோபா பக்கத்துல உள்ள இந்த சின்ன செல்ஃப் கீழ உள்ள செல்ஃப்ல ஒரு பொருள் இருக்காது எனி டைம் காாலியாதா இருக்கு ஆமா கீழே உள்ளது எதாது தண்ணி செம்பு அந்த மாதிரி மட்டுந்தா வெப்பாங்க செல்ஃப்ல ப ஃபஸ்ட் என்ன பண்ணிருன்னோ புக்ஸ் எல்லா வெச்சிருன்னோ படிக்கிற புக்ஸு அது இதுன்னு வெச்சுற்ணு இப்பெல்லா அத எடுத்து கிழிச்சி போட்டுறாங்க வைக்கிறாங்கன் சொல்ட்டு அத போ ட்ட கட்டி மேல போட்டாச்சு நம்மன புக்ஸ் நம்ம இப்ப படிக்கவா போற சும்மா அலங்காரத்துக்கதான வெச் இப்போ மூடிடு அ தூக்கி மேல போட்டாச்சு அது செல்ஃப் மட்டு காலியா இருக்கு மத்த மேல உள்ள செல்ஃப்ல தா சும்மா டெக்ரேட்டிவ்ஸு அந்த மாரி வெச்சிருக்கது
ம் வேற வேல அப்புற ஆனா கஷ்ட தாங்க எல்லாரு வே நீங்க பண்றது சரி சமைக்கற சரி எல்லா கஷ்ட அதா தெரியுமா தெர்ல நா தொ சமச்சு பாத்தவங்களுக்கு ஐயோ சமைக்கிற வேலலல்லா கஷ்டொன் புரியுது எனக்குல்லா அப்டி தெரியாது முன்னாடி பண்ணக்கப்புறம் தெரியுது ஆனா இப்பல்லா ஏதோ சமைக்க கொஞ்சொ பலகிட்டங்க எனக்கு ஏனா எல்லாரு ஓரளவு சாப்புட்ற அளவுக்கு எல்லாமே செய்ற அளவுக்கு ஓரளவு எல்லாமே செய்ய தெரியாது கொஞ்ச ஒரு சில வகை கொழம்பு ஆ சாப்பாடு இந்த வெரைட்டி ரைஸ்ல்லா ஓரளவு எல்லாமே செய்ய தெரிஞ்ச அளவுக்கு பழகிட்டே யாரையு நம்பி இல்லாம நம்மள எங்கயா கொண்டு விட்டங்கா நம்மளே சர்வை பண்ணிக்கிற அளவுக்கு சாப்புட்ற சமச்சு சாப்புட்ற அளவு பழகிட்டே அவ்ளதா
ம் அதுவு ஒரு நல்ல விஷய தானே
ஆமா ஆமா கண்டிப்பாங்க ஏன்னா வெளியே போய் தங்கி வேல பாக்குறவங்கல்லா ரொம்ப யூஸ்ஃபுள்ங்க சமைக்க தெரிஞ்சிருந்தா கொஞ்ச பெஸ்ட்டு
ஆ
சமைக்க தெரியனாலு கத்துக்கிட்டுதா ஆகணு இங்க இருக்குற நெலமைக்குலா
ம் ம் ம் அதே போல என்னோட வீட்டுக்கார் நல்லா சமைப்பாங்க
பரவாலங்க
நா பண்ணா சமைக்க மாட்டாங்க நா இருந்தேனா அவங்க சமைச்சன்னா சாப்ட்டுப்பாங்க நா எங்கேயாச்சு வீட்டுக்கு போயிட்டே ஊருக்கு போயிட்டே வெளியே போயிட்டேன்னா அவங்களா சமச்சு ப்பாங்க மத்தபடி நா இருந்தா நா மட்டு தா சமைக்கணு
அது ரைட்டு ஏன்னா ஒரு நாள் சமச்சாங்கன்னு வெச்சுக்கங்கய ஷட் அவரைய சமைக்க சொல்லிடுவீங்கள்ல அதனால யாரு பண்ண மாட்டாங்க சண்டே சண்டே சமச்சுதர சொல்லுங்க அந்த மாரி கூட பண்ணலா
டு அவங்க சமச்சிருவாங்க எனக்கு இந்த மட்டன்ல்லா சமைக்க தெரியாது எனக்கு அது சாப்புட மாட்டே அ நா சாப்டாதனால எதுக்கு சமைக்கணு சொல்ட்டு நா சாப்ட மாட்டே சமைக்
ஓகே ஓ ஓகே ஓகே
மத்தபடி சிக்கனு ஃபிஷ்ஷு அதெல்லா சமச்சிருவே மத்தபடி இந்த மட்டன்லா நானு அது சாப்டவு மாட்ட ஒரு மாரி இருக்கு நமக்கு
ஒரு மாரியா ஏங்க மட்டனு சிக்கனு எல்லா ஒரே மாரிதானங்க இருக்கு
இல்ல சிக்கன் வந்து கொஞ்சோ என்ன சொல்ல கறி மாரி இருக்கு அது வந்து கொஞ்சோ ஒரு மாரி கொழ கொழன்ருக்கு
அப்டிங்களா அது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தா பெருசால பண்ண சிக்கன் சம் பீங்க நீங்க அத நார்மலா சமப்பீங்க இத வேக வெச்சுட்டு அப்புற சமப்பீங்க அவ்ளதா
ம் ஆனா நா சாப்புட மாட்டே எனக்கு அ பிடிக்காது
சேரி சேரிங்க
சிக்கன் மட்டுதா சாப்டுவே அதுனால அது சமைக்க மாட்டே மட்டன் எடுத்தா மட்டு அவங்களே சமச்சப்பாங்க கேக்கவே மாட்டாங்க
ஓகே ஓகேங்க ஓகேங்க சுப்பர்ங்க
மத்தபடி சிக்கன்னா நா சமச்சுப்பே அந்த மாரி
சேரி சேரி சேரிங்க பரவால்ல அ வரு சம சமைச்சு குடுக்குறாங்களே சேல வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டே வந்து அவங்க தா சமைச்சு கொடுக்கணு
உம் உம் அது இருக்கு இந்த மட்டன் எடுத்தா மட்டு நம்ம கையோ இன்னைக்கு மட்டன் எடுத்து அப்படின்னு
ஆ அதோட அவ்வளதா நீங்க ரெஸ்டு உங்களுக்கு ரெஸ்டு அன்னைக்கு
ஆமா ஆமா அதுவு யாராவது வந்தாங்கன்னா அப்படிதா அவங்க எல்லா மட்டன்தா விரும்புவாங்க
ஆமா ஆமா யாராது பு துசா நெறையா பேர் மட்டன் சாப்டாங்க ஏ சார் வந்துடுச்சு சிக்கன் எடுத்தத்து அப்படியே இங்க எதாவது பண்ணிடலால்ல
அது பண்ணுவாங்க நா வேண்டான்ருவே எதுக்கு நா எனக்கு மட்டு தனியா எனக்கு கொழந்தைங்களுக்கு எடுப்போ மீனு இல்லன்னா சிக்கன் எடுப்போ எடுத்து பண்ணுவாங்க ஒரு சி ஒரு சில நேரம் நம் ம்ச் நமக்கே பிடிக்கல வேண்டா அப்படின்னனா வேண்டாம்னுருவே முட்டையும் ரச ம் அந்த மாரி ஏதாவது
சேரி சேரிங்க சேரிங்க ஆமா எக்கு மாரி கூடதா செஞ்சு சாப்பிட்டுர்லா ஏதோ ஒரு இது இருந்தா போது அவ்ளோதா சாப்புடுரதுக்கு அப்போதைக்கு உம் உம் உம் சிக்கன விட மட்டன் நல்லதுன்னு சொல்றாங்க சரி கொழந்தைங்களுக்கு எல்லா குடுத்து பழகுங்
ஆ கொழந்தைங்க சாப்பிடுவாங்க கொழந்தைங்க வந்து எல்லாமே அவங்க டாடி விஷ் தா எல்லாமே
ஓ ஓக்கே ஓக்கேனா சிக்கனா தாண்டி மட்டன்ல நெறைய ஹெல்தா இருக்கு ஹெல்தஃபுல்லா இருக்கு அப்படின்ரதுனால நெறையா பேர் மட்டன் மாறாங்க
உம் ஆமா ஆனா வயசானக்கு அப்புறோ மட்டன் வந்து ஒமிட் பண்ணிறாங்க
வயசானதுக்கு அப்புறோ இப்ப சாப்பிடடுறது நல்லதுல்ல சிக்கன்ல என்னங்க சிக்கன்ல வந்து ம்ச் நெறைய சூ இந்த வெயில் டைம் எல்லா பிராய்லர் சாப்பிட கூடாதுனு சொல்றாங்க நெறையா
ஆமா ஆமா சூடுன்தா சொல்றாங்க அப்ப வெயில் டைம்ல நா எடுக்க மாட்டோ நாங்க மீன்
ஃபிஷ் எடுத்துரலா வெயில் டைம்ல நல்லா விஷயோ நல்ல விஷயோ
ஏன்னா இங்குட்டு மீன் தா நெறையா கெடைக்கு அதிகமா அவ வெயில் டைம் எல்லா பாத்தீங்கன்னா இங்கிட்டு அந்த ரேட்டு வந்து ஜா சீப்பா கெடைக்கு ரொம்ப
ப வெயில் டைம்ல ரொம்ப சீப்பா கெடைக்குங்களா
உம்
சேரி சேரி மீன்லா போய் இப்ப அங்க ஒருவேளை அவங்க அங்க நெறைய கெடைக்குதுன்னா நேர போய் அங்க போய் வாங்கன்னா நெறைய காலையில வெள்ளன்ன போய் வாங்கனா நேர ரொம்ப சீப்பாவவே கெடைக்குங்களா எங்க ஓலா வாங்கனா
எ வீட்டுக்கார்ரு என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களோட போயிடுவாங்க
ம்
அங்க கம்பனில்ல வேல பாக்குற பசங்களோட ரெண்டு மணிக்கெல்லா போயிடுவாங்க நைட்டு
ஆ
ரெண்டு மணி மூணு மணிக்குல்லா கெளம்பி போயிட்டு அப்பதா எறக்குவாங்க எறக்குனோனே போட்டுருவாங்க ஏன்னா எறக்குறப்போனா அந்த மீனுக்கு வந்து இவ்வளோதா ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ண மாட்டாங்க அத பிக்ஸ் பண்ணாதப்பா ஆ அந்த கொள்முதல் விலைக்கு வித்துருவாங்க
அதா அதா அப்ப வந்து பிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அதா நாங்களுமே எங்க வீட்டு இல்ல ஏதாவது பங்க்ஷன் ஆ சொல்லுங்க சொல்லு
ஆ சொல்லுங்க
நாங்களுமே எங்க வீட்டுலதா பங்க்ஷன் அப்ப மொத்தமா எல்லாரு நாலு வீடு அஞ்சு வீடு சேத்து வாங்கறப்ப அப்டிதா போய் காலையில வெள்ளண்ணாவே போயிட்டோம்னா எங்க வீட்டு பக்கமு கம் மீன் கிடைக்கு நெறைய கொஞ்சோ பக்கத்துல போய் காலையிலேயே போனம்னா நாலு மணிக்கெல்லா போனம்னா நாலு மணி நால்ரைக்குலா போனம்னா ஃபிரஷ் ஆ அந்த மீன் புடி வாங்களா அவுங்க வந்து அப்டியே இறக்குகறதுலயே வாங்கிட்டு வந்துரலா கம்மி ரேட்டுக்கே ம் ம் அந்த மாரி அதனால கேட்டே சேரி நீங்க பக்கத்துல மீன் நெறைய கிடக்குன்னு சொன்னீங்களா அப்பனா அந்த மாரி காலைல வெள்ளனா போனா கிடைக்கு மே அப்டிங்களால கேட்
ஆமா ஆமா அவ்ங்க பசங்களோட போவாங்க சப்போஸ் இல்லன்னா எனா தனியா போமாட்டாங்க பசங்க இந்தா தா போய் சும்மா ரேட் கம் பண்ணிடு வாங்கிட் வரலா மா சும்மா போங்கயா அப்டினு சொல்லிட்டு